இதுவும் வேஸ்ட்டா போயிருந்துச்சு அவ்ளோதா கடுப்பாயிருப்பே
சேரி சேரி பேசு பேசு நீ என்ன இத்தன் நேரம்மாச்சு கூப்புடவே இல்லேன்தா கூப்ட்டே
ஏற்கனவே திரும்பி இன்னொன்னு வேஸ்ட்டா போச்சு அதனால
ம் ஆனா இங்க வரவே மாட்டேக்குது ஒண்ணு
ஏய் எ போட்ட நம்பரே திரும்ப திரும்ப போட்றப்ப இது ஏற்கனவே முடிஞ்சுர்ச்சு இது ஏற்கனவே முடிஞ்சுருச்சு அப்டின்னு காமிச்சுது ம் நா இப்போ போகலேன்னா ஒனக்கு இனிமே கூப்புடவே கூடாதுன் நெனச்சிட்டே
ஓவரா பண்றார்ரி ஜெய் ஸ்ரீ எவ்ளோ இது ஆகுது தெரியுமா
இப்ப அதுனால கல்யாணத்துக்கு என்ன பண்றது
நா வரமாட்டே ரொம்ப பண்ணாருன்னா நா வரமாட்டே நீங்க பொயிட்டு வாங்க
இல்ல வேற எதாச்சு இன்ட்ருவியூ இருக்குன்னு கேட்டா பொய் சொல்லிட்டு வா
மொதல்ல கல்யாணோன் சொல்லிட்டு நைட் இன்ட்ருவியூ இருக்குன் எப்டி சொல்றது
சாய்ந்திரோ அன்னிக் சொல்ட்டு போமோது இங்க போனோல சுந்தராபுரம் போனோல
வேண்டா ஜெய் ஸ்ரீ இந்மாரி ட்ரெஸ்லா போட்டு போய்ட்டு வந்தாலே தெரிஞ்சுருன் ஜி
இல்லனா நாங்க வந்து பேசுறோ
இங்க நேத்தே எங்க அப்பா சொல்ட்டாரு புள்ளைங்குள வச்சு பேஸ்னீன்னாலு கேக்க மாட்ட அப்டின் சொல்ட்டாரு
கேக்காட்டி பரவால்ல பாத்துக்லா
நா என்ன என்ன தப்புமே பண்ணாம நா ஏன் இப்டி திட்டு வாங்கிட்டே இருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டிக்குது
பண்றது அப்புடி டி கொஞ்சமாச்சு ஒரு அறிவோட நடந்துக்குணு அறிவில்லாத மாரி நடந்துக்ட்டா என்ன பண்ண சொல்ற
யாரு என்னையா
அப்பாவ
ம் அப்டி பேசுரார்ரி எனக்கு எப்டி தெரிமா இருக்குது ஒவ்வொரு புள்ளிங்க என்ன என்னமோ பண்ணிட்டு வந்து உக்காந்துட்ருக்குதுங்க வீ
அதேதா நானுஸ் சொல்ற தப்பு பண்றேன்னு என்ன தப்பு பண்ற என்ன பண்ணிட்டாங்க இப்ப என்ன இது என்ன தப் பு ஒன்னுமே கெடையாது யார் யார் என்னென்னமோ பண்றாங்க ஒருத்தர்ட்ட பேசறது பத்து பேத்துட்ட பேசுறது அங்க பொய் சொல்லிட்டு ஊர் சுத் துறது அது இதுன் என்னென்னமோ பண் றாங்க அந்த மாரியா பண்ணிட்ட இல்ல எத்தனையோ பேர் கூட வச்சு பாத்துட்டாரா உன்னைய
அதுதா
அவங்குளலா சொல்ல மாட்டாங்க நம்ம இதா இருந்தாலு நம்ளதா சொல்லுவாங்க
ம் ம்
இப்ப நம் போத்துணு ஃபிரெண்டு வந்துட்டு ட்ரெஸு என்ன பண்ணாலாமா
அதுதா நம்ம தங்கச்சுக்கிட்ட வாங்கிக்களாமா நா உண்மையால்மேஸ் சொல்றன்டி ரொம்ப வெறுத்துட் டென்டி நா போய் நாளைக்கு ஒரு டைம் கேட்டு பாப்ப வேண்டான் சொல்ட்டா நா விட்ருவ ஹலோ
இன்னைக் வந்துட்டு கேளு இன்னைக் கேளு வந்தோட்னே
இன்னைக்கா
ம்
வேணுன்ட்டே இது பண்றார்ரீ நாளை கேக்குற வேனுன்ட்டே இது பண்றார்ரீ அவுங்க முன்னால சொ ஒன்ன அவ்ங்க எல்லாருமே சேந்து வேண்டா வேண்டான்னு என்னமோ நா மட்டுந்தா தப்பு பண்மாரி அவுங்களா ரெண்டு உன்னாலதா வீடு சண்ட வருது அப்டின்னு பேசுவாங்க அந்தளவுக்கு நா இப்ப என்ன பண்ணிட்ட
பாட்டி தாத்தாவா
ம்
உன்னால சண்ட வருதுனா ஏன் உங்க அப்பனால வர்லையாமா
ஆ இதெல்லா கேக்க வேண்டா போக வேண்டா அப்டின்னு நா இல்ல போவ போவன் ஃபஸ் சொல்லிட்டே இர்ந்த உன் உன்னாலதா அப்புடின்னு எங்க அப்பா என்னய வச்சு கார்னர் பண்ணாங்கனா நா என்ன பண்ண முடியும் அதுக்கு
ம் ஏதோ ஒண்ணு ஞாயித்து கிழம ஒரு நாள் வீட்ல இருக்குறது அந்த நாளே நிம்மதி இல்லாம பண்ணணு அதா உங்க அப்பாவோட எண்ணமே வேற எது கிடையாது ஒரு நாள் வீட்ல இருந்தனாலது நிம்மதியா இருக்கணு ஒரு நாள் தா வீட்ல இருக்கோ அப்டின்னுல்லா யோசிக்கிறது இல்ல
ம்ம் ரொம்ப பண்றாரு ம்
இருந்தா நமக்கும் தோணு நம்ம அப்பா சேரி நமக்கு நம்ம கூட ஒரு நாள் இருந்தாலு அது ஜாலியா இருக் க்கு அப்டிங்கற மாரி இருக்கும் அதல்லா விடாம இப்டியோ ஆ
யாரு போய் யாரு ஏதோ ஒன்னு சொல்றாங்கள ஏதோன்ன கேக்குறன்னா ஃபர்ஸ்ட்டு
காலையில கேட்டதுக்கா இல்ல மதியான இப்டி இந்த இத பத்தி துணிய பத்தி பேசுனதுக்கா
முந்தா நேத்து நைட்டே இப்டி பண்ணாரா சாப்புடுறப்ப எனக்கு அதே கோவண்டி ஒன்னுமே சொல்ல ஏன்னா வந்துட்டு சாப்ட்டா சாப் இத வச்சு சாப்ட முடிஞ்சா சாப்டு இல்லன்னா சாப்டாதங்கிறாரு எப்டி போய் சாப்டுவ நீயே சொல்ல
ம்ம்
நீ அடுத்த நாள் எடுத்து வச்சு அந்த சட்னி சாப்டுறக்கு அடுத்த நாள் குட எடுத்து சாப்டுறீங்க நா அப்ப சாப்ட கூடாது என்ன
அதுதா
அடுத்த நாள் அந்த சட்னிய எடுக்கவு இல்லடி அது இன்னு ஃப்ரிட்ஜ்ல தா இருக்கு ஆஹ்ஹா புதுசுதா எடு அடிச்சாங்க அப்டியேதா கெடக்கு இன்னு இனி அத எடுத்து கீழேதா கொட்டுவாங்க
ம்ம்
து நம்ம ஏதோ சாப்டுறப்ப பேசிட்டோன் னா இதே நம்ம சாப்டுறப்ப ஏதோ பேசிட்டோம்னா ஒரு சாப்டுறதுக்கு நிம்மதி இருக்கா இத்தன போய் சம்பாரிச்சுட்டு வரம்பாரு
இத்தன சம்பாரிச்சுட்டு வந்து என்ன யாருக்கிட்டயா பாசமா நடந்துட்டாதா அதுக்கான அர்த்த என்னவோ அதுக்கான இது தெரியு நீ வீட்டு்ல வந்து இப்டி கத்திட்டே இருந்தா யாரு இதயு யாரு வீட்டுக்குள்ள வ இருக்கன்னு நெனைப்பா இப்டியே இருந்தா உங்க அப்பா நீங்க என்ன நினைப்பீங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்தாலே சண்டதா அப்டின்னு தான யோசிப்பீங்க
ஆமா புடிக்காது எனக்கு அதுனாலதா எனக்கு புடிக்காதுன்னு நா சொல்ற
டெய்லி குடிச்சுட்டு வந்து ஒருத்தவங்க இப்டி பண்றாங்கன்னா குடிச்சிருக்காங்க பண்றாங்கங்களா
அதுதா நா சொல்ற கே புரியலையா உனக்கு நம்ம ஃப்ரெண்டோட அப்பால்லா அவ சொல்றால இந்த மாரி பண்றாங்கன்னு அதா நா அப்ப சொல்லுவ உங்க அப்பால்லா நீ இப்டி சொல்லவே கூடாது அப்டின்னா இப்ப இங்க பண்ற மாரில்லா பண்ணா என்ன பண்றது
ம் ம்
பாக்குறண்டி இல்லேன்னா நா வரல்லன்னு சொல்லிர நீங்க போய்ட்டு வாங்க
ஓவரா பண்ணாத பாத்துக்கலா
ஓவரா பண்ணாதியா நா ஏதோ பண்ணா சொல்லாண்டி நேத்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கூட சொன்ன இவங்க என்ன பேசுனாலு நா வருவ ஏன்னா
இத்தனை இத்தன் நாள் சேரி சண்ட போட்டுருக்காரு அப்பெல்லா பாட்டி தாத்தால யாருமே இல்ல நீங்க மட்டும்தா செரியா அடி வாங்கிட்டு இருந்தீங்க அது எப்டினு சொல்லலா பாட்டி தாத்தா இருந்துமே இப்டி பண்ணா அப்ப என்ன பண்ண முடியு
நா தா சொல்றேன்ல மதிக்க மாட்டாரு சண்ட போட்றப்ப யாரா இருந்தாலு மதிக்க மாட்டாரு அவங்கள ஏதா புடிச்சு திட்டு விட்ருவாரு அப்ப நம்ம என்ன பணுவோ அவங்கல ஏதாச்சு புடிச்சு திட்டி விட்டா அவங்க ஏதாச்சு கோவப்பட் றுவாங்க செரி விடுங்க விடுங்கனு சொல்லி விட்ருவோ சொல்ல மாட் பாதி காது கேக்காது எங் தாத்தாக்கு
ஆ பாட்டிக்கேக்குல பாட்டி ஒன்னு சொல்ல மாட்டாங்ளா
ஆ ஆ ஒண்ணு சொல்லாது
அப்டியே இருக்க சொல்லு பையன இது பணிட்டு
எனக்கு எங்க அம்மாவ பாத்தா சத்தியமா பாவமா இருக்கு அத்தன திட்டு வாங்குது நேத்து எனக்காக போட்டுன் பேசி
ஏய் வீட்ல என்னைக்காச்சு ஒரு நாள் சண்டனா கூட சேரி என்னைக்காச்சு ஒரு நாள்தா சண்ட அ என் நா அன்னைக்கோ சண்ட நினைச்சு எப்ப பாத்தாலு இப்டியே இருந்த யாரு தா வீட்ல இருக்கற தோணு
அதுதா
அதுக்கு பேச்சு வாங்கி அதுக்கப்றோ தனியா அதுக்கு அப்றமா மதியான திட்டு வாங்கி எத்தனதா பண்ணுவாங் போறாளே
நைட்ல இருந்து அப்டிதா இருக்கு யோசிசு பாரு இன்னக் காலையில வரைக்கு பேசி
வேற யாரச்சிருந்தா வச்சுக்கேய இன்னக்கே போயிருப்பாங்க ஓ அம்மாங்கறதுனால அமைதியா இருக்கு திட்டு வாங்கி திட்டு வாங்கிட்டு அமைதியா இருக்காங்க ம்
நெறைய டைம் சொல்லிருக் எல்லாருமே சொல்வாங்க பக்கத்து வீட்ல எல்லாருமே சொல்வாங்க தே இவனால இருக்கா இல்லைனா உன்னைய கல்யாண பண்ண அடுத்த ரெண் நாள்ளே ஓடிருப்பாங்க
அதெல்லா உங் அப்பாக்கு தெரியு ஆனா
தெரியு எல்லாமே தெரியு அப்டி என்ன நா மோசமா அப்டினு கேப்பாரு
உம்
அவர பொறுத்த வரைக்கு சாப்பறதுக் வாங்கி போட்டு கேக்கறத எல்லா வாங்கி கொடுத் தா நல்லதுனு நெனக்கிறாரு போல
செரி விடு நம்ம ஏதோ ஒன்னு பாத்துக்கலா ஒரு நாள் ஏதோ ஒன்னு இப்டி பண்ணி சண்ட போட்டா அதுக்கப்றோ அடுத்த நாள் ஏதாவது பேஸ்னாருனா
அடுத்த நாள் வந்து நல்லா பேசுவாரு அப்ப நம்ம பேஸ்ல மூஞ்சு மூஞ்சு காமிச்சோன்னா அது ஏதோ திட்டுவாரு வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுற யாருக்கு பண்றாங்க வந்தோடனே மூஞ்சு மூஞ்சிட்டு காட்றீங்க அப்டினு
அ
எப்பவுமே சாப்ட்றப்ப சண்ட எப்பவுமே சாப்ட்றப்ப நா உட்காந்தோன சண்ட
எனக்கு சாப்பட்றப்ப சண்ட போட்டா வச்சுக்கோய சாப்ட்றப்ப என்ன ஒரு வார்த்து திட்னாலுமே எனக் அவ்ளோ கோவ வரு ரொம்ப கோவ வரு ஏன்னே எனக் தெரியாது தட்டு இருக்குல்ல தட்டு அப்டியே தூக் கி வீசிட்டு நா போவே நெஜமாலுமே ஏ என்ன அப்டினு என்ன கேட்டுச் நாலே என்ன அப்டினா தட்ட ஒரு வீசு வீசிட்டு நா பாட்டுக்கு வந்துடுவே எனக் அந்த சாப்பாடே வேண்டா என்னனு கேட்டாலே எனக் கோவ வரு சாப்பட்றப்போ
அப்ப நீ யோசிச்சுப்பாரு எனக்கு எல்லா
நெஜமாலுமே எனக் எப்ப கோவ வருது சாப்பிடுறப்ப என்ன யாராச்சு ஒரு கேள்வி கேட்டாங்கனா எனக் அவ்ளோ கோவ வரு
எப்போவுமே சாப்பட்றப்ப சண்ட எப்போவுமே சண்ட நா சாப்பறக்கு உட்காந்தாலே எப்டி இருக்கு யோஸ்ச்சு பாரு
அது தா
இதே அவங்க சாப்பறப்ப நா ஏதோ வந் கேள்வியோ ஏதோ ஒன்னு வந்துட்டு சும்மா இது பா அப்டிப்பாருனு சொன்னாலே சாப்பறதுக் நிம்மதியா விடுறாங்களா சம்பாரிச்சிட் வந்து உட்காந்து அப்டின்பாரு
சேரி விடு
சேரி நா வெக்கிறே
ஆ